சும்மா தாண்ணே இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ஆ சாப்ட்டாச்சு
சேரி சேரி பாப்பா தூங்கி
ஆமா நிப்ப தா தூங்குனா
சேரி சேரி சேரி
உம் நீங்க சாப்ட்டீங்களா
ச்சு உம் தம்பிகள கூப்ட போயிட்டாரு அப்பா
உம்
உம் ஆஹ் அண்ணே கூட்டிட்டு வருவாங்க ஒவ்வொரு சமயோ அப்றோ இல்லன்னா மாமா போய் கூட்டிடுவாங்க
ஆஹ் சேரி சேரி இப்ப இவன கொண்டாந்து விட்டுட்டு அப்றோ தானே அவன கூப்ட போனோ
இல்ல இவன் தனியா ய மாமனாரோட ஒருத்த வருவியா பெரியவ
ஆ சேரி சேரி
ஆமா
அஹ்
சாப்டியா என்ன சாப் பாடு
ஆஹ் சாப்பிட்டே நீ ரஸ் போ முட்டை பருப்பு போட்டு
சேரி சேரி நிறைய பண்ணிருக்காக
ஆமா
உம்
அப்படிதான் இங்கே‌ ஒரு குழம்புவச்சா சாப்பிட மாட்டங்கா
ஆஹ் ஆஹ் ஆஹ்
உம்
உம் டவர் இல்லாம இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம்டவர் உள்ள இடத்துக்கு வந்து
இப்ப இப்ப கேக்குதா
தம்பி வன்டாங்களா
ஆஹ் இல்ல இன்னைக்கு லேட்டாாதான் வருவாங்க
சேரி சேரி சேரி நீ என்ன வேல பாப்ப வீட்டுல‌ அப்ப
எதுவும் இல்ல சும்மா தான் இருக் ச
உம் உம் உம் உம் கூட்டுறது துடக்கிறது விளக்கறது
ச அதெல்லா ஆஹ் கேக்குது
உ அந்த மாரி பாப்பியா ஏன் நீ பேசுறது விட்டு விட்டு வருது
ஆஹ்
தாரணி
இனிமேத ப
உம் ஓ குரல் வந்து விட்டு விட்டு விட்டு விட்டு சரிகமா பாடுற மாரி கேக்குது எனக்கு சரி ஹலோ ஹலோ தாரணி ஹலோ ஹலோ கேக்குதா தர ஹலோ ஆஹ் என்ன ச்சு ஸ்டக் ஆயிடுச்சு அப்படியே
ஆஹ் அப்படிதான் ஒரு நேரத்து ஸ்டக்
அதான் மத்தவங்களுக்குல்லாம் பேச பேசுற ஒன்னும் கேக்க ஒன்னும் பண்ண மாட்டேது உனக்கு மட்டும் டவறே இருக்க மாட்டேது
உம் எனக்குதான் அப்படி வருது ஆனா நா எ அதே இடத்துலதான் உட்கார்ந்திருக்கேன் உம் நடந்து விடுக்கணு பேசுனே உக்காந்தா பேசுனே உம்
டவர் ப்ராபுளமா இருக்கு எதோ
உம்
உம் தூங்கிடாளா பாப்பா ஹலோ
ஆமா தூங்
சேரி சேரி சேரி சேரி அப்பறோ ஹலோ ஹலோ ஹலௌ ஹலோ கேக்குதாமா
ஆஹ்
ஆஹ் அதா விட்டு விட்டு வருதுமா உம் உன்னோடது கொர்லு
க்கி ஒர் ஒரு நேரம் கேக்குது கேக்கவே மாட்டிங் இவ்ளோ நேர கேக்கவே இல்ல
டிக் டிக் டிக்ன்னு சவுண்ட் மட்டும்தா கேட்டுச்சு எடையில
உம்
உம் ம்
தம்பி வந் தூங்கிருவானா
ண்டு பேருமே நல்லா வெளாடுவாயிங்க வெளியே போய் வெளியே இந்த ரோட்ல போய் வெளாடுவே ஆஹ் நெறைய பசங்க இருக்காக போய் வெளையாடுவாயிங்க விளாண் ட்டு வந்துட்டு பெரியவன் டூஷன் கிளம்புவாயின் சின்னவ வீட்டுலதா இருப்பா அவைன் போயிட்டு ஒரு ஏழ்றைக்கு வந்தோன திருப்பி கொஞ்ச நேர வெளாடுவாயிங்க அப்புறௌ டக்குன்னு தூங்கிருவாயிங்
உம் பத் பத்து மணிக்குல்லா தூங்கிடுவானுங்க
தூங்கிடுவே ஜின்ன வேல்லாம் ஒன்பது மணி ஒன்பதரதேன்
அஹா
நாம டயர்ட் ஆயிருவாங்க ஏனா அவுங்க கால்ல இருந்து ஸ்கூல்ல இருக்காயிங்கில்ல அஹா அயினால டயர்ட் து இவிங்க இவ்வுளுமே ஸ்கூல் போக ஆரம்பிச்சனா மாறிடுவா
ஆஹ அது இப்ப பகல்ல ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தையா இருக்கு ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு க்கும்மோது ரெண்டு நேரம் தூங்கனா காலையிலயும் மதியனம் நைட்டும் இப்போ வர வர ஒரு நேரம் மட்டும் தூங்குற நைட்டு பதினோரு மணியா
ஆமா ஆமா ஆமா அதா குழந்தையா இருக்கிற வரயும் அப்படிதா இன்னும் கொஞ்சம் மெச்சூட ஆக ஆக தூக்கம் டைமிங் எல்லாம் மாறிக்கும் உம் மந்தலி வா
நீங்க பகல்ல தூங்கமாட்டிங்க இங்க ஏழாயிரம்
உங்களுக்கு பரவாயில்லையே அங்கே மெயின்ல ஏழாயிரம்
ஆ இங்கிது ஏழாயிரம் ஆ இங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கு ஹாலு கிச்சன் அவ்ளோதான் உம் ஆமா
சின்ன வீடுன்றதுனால கம்மி இன்னும் கொஞ்சம் மெய்னுக்கு போனீங்கன்னா ரொம்ப
ஆமா ஆமா அதிகமா இருக்கும் அட்வான்ஸ் ஒரு லட் சல்லாம் வாங்குறாங்க
என்ஃபிரண்ட் எல்லாம் இருக் காங்க மாசம் வாடகையே இருபத் தஞ்சாயிரம் இப்ப வேற வீடு வேற இது முப்பத்தஞாயிரம்னு சொன்னச்சுங்க
ம் வாடக மட்டுமா வாடக மட்டு நுப்பத்தஞ்சாயிரம் குடுத்து என்ன பண்றது ஆ நெறைய பேர் இருந்தாங்கன்னா கொஞ்ஜோ நமக்கு அப்டியே அட்ஜஸ் பண்ணி குடுக்க முடியும உம்
இப்ப நீங்க இருகறது அது எவ்ளோ
நம்ம இருக்குதா ஆயிரத்தி ஐநூறு
ம் பரவால்ல
சவுத் அவுங்க வீடு இருக்குல அண்ணி பெரியண்ணி வீடு அவுங்க வீட்லயே எங்கிட்டு இருக்க இப்போ பெட்ரூம் ரைட் சைட் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ரூம் இருந்தா எப்டி இருக்கு வீடு அது மார்ரி இருக்கு அதே மாரி தா அவுங்க வீடே மாரி தா இருக்கு ம் ஒரு பெட்ரூம் பெரிச சா இருக்கு ஒரு பெட் ரூம் சின்னமா இருக்கு ம் ம் அம்மா வந்திருக்காங்ளே அம்மா வந்திருக்கா ஒரு தடவன்னு நெனைக்குரே ம் சும் ஆ நீ வந்தது இல்ல அம்மா சும்மா அந்தா அவங்களோட வந்துரு க்க அவுங்க மாமியாரோட அவுங்களோட பேச மாட்டியோ பெரியவளோடலா அந்த வந்த பாப்பா அதுங்க சுந்தரவுங்க
ஆ பேசுவே பேசுவே அவுங்க ப நேர்லா அ கால் பண்ணில்லா பேசமாட்டே கால்ப் பண்ணதே இல்ல அவுங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நேர்ல பாத்தாங்கனா
என்னன்னா என்ன
போன்ல ஆமா பாத்தாங்கன்னா பேசுறது அவ்வளவுதா
அவரு ரொம்பவே
எப்பயும் பே பேசவும் மாட்டாங்க அவுங்க எது
ரொம்ப ஒ ட்ட மாட்டாக
உம் உம் இப்ப நம்மள மாரி
உம்ம் உம் என்ன பழக்கமோ சிலதுக அப்புடிதான் ஒட்டாதுக
அதுதேன் நானும் லோடலோடன்ன்னு பேசுவேன் உம்ம் இப்ப ஈவினிங் என்ன வேல பாப்பா
இந்த டிரஸ்ஸுகொஞ்சம் எடுத்து துவைக்கணும் வேற எதுவும் இல்ல இவ எழுந்தப்புறந்தான் குளிக்க வைக்கணும் கொஞ்சம் பாத்திரம் இருக்கு கழுவனும் அவ்ளோ தான்
ட்டாங்களோ உம் உஹம் சேரி சேரி சேரி அப்புறமா ராகவியா அவ ராகி அவ தங்கச்சி பேசுவால போன் பண்ணி அடிக்கடி உம் உம் ஏன் உங்க வீடு அங்கதான் இருக்கு பக்கத்துல வந்துட்டு வந்துட்டு போமாட் காலா
தூரம் அது இங்க இருந்து ரெண்டு மணி நேரம் போவணும் நீ
செரி அந்த மாதிரி எதுவும் வரமாட்டாளா
உம் அது மாதிரி வராது அது எப்பயாவது வரும் அவ்ளோ தான் உம்
போறதெல்லாம் இல்ல
ஆஹ்ஹம்ஹ் அப்படிலாம் வராது எப்ப யாவது ஒரு தடவை வரும் அவளோ தான்
சேரி சேரி சேரி அவுங்க ரிலேஷன்லாம் அங்கதானா வெளியவா
ஆஹ் அவுங்க எல்லாம் பக்கத்துல பக்க த்துல ஊர்ல இருக்கறாங்க அவ்ளோ பேரும் இல்ல எங்க மாமனாருக்கு தம்பி அவுங்க ஃபேமிலி மட்டும் பக்கத்துல இருக்காங்க உஹம் மத்த அவ்ளோ
சேரி சேரி ஆஹ்ஹ்ஹ் உ சேரிம்மா சேரிம்மா உம் உ கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க மூணு மணி ஆயிடுச்சு
ச
ராம் மூன்றரைக்கி கரெக்டா வருவா உம் ஸ்கூல்லயையும் தூங்குங்களோ என்னம்மோ தெரியல கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் தூங்க ப்பட போ
ஆம்மா தூங்கப்பாங்களா ஸ்கூல்லயும்
அது உண்மையான தெரியல உம் வந்தாதேன் தெரியும் தூங்குனத எல்லாதாதையும் பேசுவேன் உங்க அம்மாவல்லாம் பத்தே முந்தாணேத்து போனோம் பேசிட்டு தா வந்தேன் இந்தா வந்துருச்சுக சரிமா நான் வந்துருச்சுக பாத்து உனக்கு கொஞ்ச நேரத்துல கூப்பறேன் ஓகேம்மா ஓகே உ